ணக்கம்
வணக்கம்
சொல்லுங்க பேன்டாச் போ
திருக்குறள் தெரியுமா உங்
ஒ
அகற அவர் என்ன சொல்லிருக்காரு அகர முதல எழுத்தெல்லாம் அந்த மாதிரி பன் பண்ணாதீங்க ஏ அந்த மாதிரி பேச கூடாது டீ அப்டின்பே சொல்றேன் கேளுங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிப்
ஆதிபகவன் முதற்றே உலகு
அப்டின்னா என்னங்க சொல்லுங்க
அகரம்
சொல்றே கேளுங்க உங்களுக்கு மட்டுந்தா தேவ எனக்கு தெரியு சொல்றே அகர முதல எழுதெல்லாம்னா சாப்புட்ணு தூங்கணு ஓகேவா அகரமுதல எழுதெல்லா ஆதி பகவன் முதற்றே உலகுன்னா
ம்
செய்யணு ஆத்தா இதுக்கு மீன் அவங்கள என்ன சொல்றாங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுனா சாப் புன்னு தோணுது இதான் வாய்க்கே அதான் சொல்றாங்க பொருள்
இப்பட்ல என்ன பேச உடனே
ஆ
இப்பதான் என் நீ அதை பேச கூடாதுன்னு நீயே சொல்ற
அது நீங்க பேச கூடாது நா பேசலா அதெல்லா நீங்க சொல்ல கூடாது கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இது உங்கள் தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி அஞ்சு சூரியன் எப் எம்
ம் சத்தியமா காமடியா இல்ல
சூப்பர்
எல்லாரம் குழிய தொண்டி இன்னைக்க பஸ்ட முன்ன படுத்துட
நன்றிகள் பல
ம் ம்
சரி கூறுங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி நகர்கிறது
அ எ வாழ்க்கையில வந்து
ஒன்னுமே இல்லை நால்லா எதுக்கு வாழ்றனே தேவையில்ல
எ வாழ்க்கைல வந்து நான் வாழ் வாழ்க்கில வந்து நா நறையா சாதிச்சிருக்கே அது நம்மோ வந்து சாத
பிரரே பிரேக் பிரேக் ஆகுதுங்கா வாய்ஸ் உங்கள் இவ்ளோ நாள் இவ்ளோ நேரோ கரெட் கிளியரா இருந்துச்சு ஆ கூறுங்கள் கூறுங்கள் ஆ
மாங்கானா அப்படி திம்பே
ம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிரிக்காமல் பேச வேண்டும் நான் கூட சாதித்திருக்கிறேன் பல எக்ஸாக்ட்லி லைக் இந்த மாதிரி பேசக்க கூடாது நீங்க
உம்
இந்த மாரி பேசாதிங்க
உம்
சொல்லுங் கூறுங்கள் உங்களுக் கு பள்ளிக்கூடம் எப்போது திறக்கும்
பள்ளிக்கூடம் இல்லை கல்லூரி
நீங்கள் ஆறாவது படிக்கும் மாணவி போலையே உள்ளீர்கள்
இல்லங்கூ நா பெரிய பொண்ணு
ஓகேங்க நன்றிகள்
உம் நீங்க
நா வந்து இப்பதாங்க குவாங் குவானு கத்துற கொழ்ந்த
சி
உம்
அப்றொ என்னங்க லவ் பண்றிங்களாங்க
ஆமாங்க
ம் சூப்பருங்க சண்டன்னு சொன்னிங்க
உம்
அப்றொ என்னங்க பாய் ஃப்ரெண்டோட்ட அவுட்டிங் டேட்டிங் மீட்டிங்
பொயிர்க்க ரெண்டு வாட்டிதா
சூப்பருங்க
கொஞ்சொங்கஷ்டமா இருக்கு நெனைக்கும் மோதுலா
ஆஹ் நா சொன்ன இல்லடி மோனீ
என்னாண்டு
அந்த பொண்ணு ஒருத்தி பேசினிருந்தான்னு
ஆஹ் அப்ஸ் அ அப்ஸ்ராவோ எதோ
வெனஸ்டே நேத் து தானே ஆமா நேத்து போய் வந்தாளா அவ பாய் ஃப்ரெண்டு கூட லைக் என்னா சொல்றது பார்க்குதா போனாங்ளா நாஹொ இரு அந்த பொண்ணு ஃபைவ் ஓ கிளாக்கு மேல வரு நா ஒனக்கு இது பண்ணிவுட்றே நீங்க பேசுங்க
வேணா வேணா நாந்தா சர்ச்சுக் பொய்ருவனே ஆர்றைக்கு
எதுக்கு இப்போடி இப்பொ இரு இந்த டைம் வர டைம் தா ஒரு அஞ்ர மணிக்கு வந்துருவா அந்த பொண்ணு பேசு
எங்கப்பர்க்கூ
தெர்ல எனக்கென்னா தெரியு அஞ்சு மணிக்குதா எப்பவு அந்தப் பொண்ணு பேசூ
உம் அப்ப அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு நா ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணிடணு ஒனக்கு
ம்
உ
நீதாண்டி முக்யொ உன்ட தாண்டி பேசுவ அவ யாருடி
ம் இந்த மாரி இருக்கணு நீ பேசு அவங்க கிட்ட
சும்மா எப்டி சொல்ணுன்னா இப்போ நாலு பேரோட வாழ்க்ய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கத்துக்கணுண்டி நாலு பேருக்கிட்ட நம்ம பேசுனா சரி கூறுங்கள் நீங்கள் மொதல்லை கூறுங்கள் அப்பொறம் நான் கேட் கேட்கிறேன் ஆஹ் கூறுங்கள் சீக்கரம் கூறுங்கள்
இந்த மாரி ஆறுதலா
ங்கள் அது எனக்கு என்று எனக்கு தெரியும் பேசுங்கள் கேப் விட்டு இருக்கேனே உங்களுக்காக
ம் அது எப்டின்னா நீ இப்ப சொன்னீல அவ யாரோ நீதா ல்ல அந்த மாரி ஃபர்ஸ்ட் டைம் கேக்க போதே சொல்லிருந்தீனா நீ எப்ப பேசுனாலு எதோ பேசிட்டு போ அன்னைக்கு அவ என்ட்ட அந்த வார்த்த சொன்னில அது மட்டு்தா எ காதுல ஒழிச்ட்டு இருக்கு நீ எது பேசுனாலு எனக்கு எந்த இது வராது சரியா அந்த மாரி நீ நா பேசணு மொத எட்தோனே ம் எட்தோனே சந்தேகபண்ணா
அப்டி இல்ல மோனி இப்ப பாரு நா சொல்றே கேளு எப்டி சொல்னுன்னா எல்லா பொண்ணுங்களு அந்த மாரி இருப்பாங்கன் சொல்ல முடியாது லைக் அதே மாதிரி எல்லா பசங்களு அதே மாரி இருப்பாங்கன் சொல்ல முடியாது ரைட் அதே மாரி தா எப் இப்டி சொல்னுன்னா இது எல்லா அப்பயே சொன்னண்டி இப்ப நீ கூட நீ நா நா சொல்ற பாரு நீ எ கிட்ட மட்டு பேசணு அப்டி இல்ல நீ கூட பேசி எக்ஸ் பீரியன்ஸ் இது பண்ணு இந்த மாரில்லா இருக்காங்ளா இந்த மாரில்லா ஆவுதா அந்த பொண்ணு கூட சொல்லுச்சு இதே மாரி நானு ஒன் இயர் ஒன் மன்த் ஆகுது மொதல்ல வந்து அவள் தா சொன்னா அதுக்கப்றோ நா ஷாக் ஆய்ட்ட சேம் தா நாங்களு லவ் பண்ணி ஒன் இயர் ஒன் மன்ந்த் தா ஆக போது இப்ப ஆறா தேதி வந்தா ஒன் மன்ந்த் ஆக போது அப்டி சொன்ன அவுங்க வந்து நேத்து மீட் பண்ணது சேத்து நாலு நாலு மீட்டப்பா நாங்க ரெண்டு மீட அப் நா கேட்ட இந்த மாரி எவ்ளோ நேரோ ஆவுங்க அவர் எப்டி வருவாரு இந்த மாரி ட்ரெயின்ல தா வருவா இந்த மாரி அ மொபைல் கட வச்சிருக்கா இந்த மாரி அ நா காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணோ பண்ணிப்ப அந்த மாரி கல்யாண வீட்ல ஒத்துக் கலனா நா ஓடி போய்ட்ருவ எங்க வீட்ல அவ ஃபோன் கட வச்சிருக்கால்ல ஆல்ரெடி ஃபோன் வாங்கி குட்த்தானா இவனுக்கு வீட்ல மாட்டாமயே பேஸ்ரதுக்கு அந்த ஃபோன்ல பேசு போது இந்த மாரி என்ன சொன்ன ஆ வீட்ல தெரிஞ்சு அவுங்க அப்பா புடிங்கிட்டாரு இன்னொரு ஃபோன் அனுப்புனா இந்த மாரி நல்ல பைய அது இது சொல் இத்து வந்து தப்பில்ல டி மோனி ஏன்னா அவ அவளோட லைப் ஷேர் பண்ணா நானு என் லைப் ஷேர் பண்றே நாங்க நமக்குள்ள பர்ஸ்னல் பேசிக்கனாதா அது தப்பு
ம் சேரி இனிமே கேக் மாட்ட
சொல்ட்டல நா ஸ்டார்டிங்கே நா தா சொல்ட்ட அவகிட்ட லைக் நா லவ் பண்ற அவ்ளோதா க்ளோஸ்ட் புரியுதா அவளு ஆமா நானு லவ் பண்ற அவ்ளோதா இதுக்கப்றோ எப்டி எப்டி சொல்ணுனா இதுக்கப்றோ எப்டி எதுவுமே பேசிக்க மாட்டோ இந்த எப் எப்டி சொல்னுன்னா எப்டி டி சொல்ணு ஆ
ஒரு ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணது
ஆமா அவ்ளோதா
அவ்ளோதா வேற ஒன்னு இல்ல
ஆ ஆ
அதா நா மின்னேயே சொன்னேலே புரிஞ்சுக்ணு
சாப்டியா
கொஞ்சோ கொஞ்சோமா பேசிட்டே சாப்ட்றே
ஏய் ஏதோ ஆவுதுடி
ஏ ஹலோ
கேக்குதா கேக்குதா பேசி
ம் என்னாச்சு ஹலோ ஹலோ
பேசு ஹலோ மோனி
என்னாச்சு
அது யாருக்கோ கால் டக்குன்னு அ கால் இது வச்சுன்னு இருந்தேன்ல
ம் பயந்தேட்டா உனக்கு எதோ ஆச்சுன்ட்டு
அது காதுல வச்சன்ல வச்சு இருந்தல யாருக்கு கால் போயிச்சு எனக்கு வெளிய வந்திட் டோடுங் டோடுங்கனு சவுண்டு வருது
எனக்கு பயமே இச்சு தருமா எதுவும் மயக்கம் எது வருதா அதெல்லா தூக்கி எரி கிட்ட போடு சும்மா காதுல வைக்கல வைக்காத அன்னைக்குதா கொப்பலோ வந்துச்சு இல்ம அப்பின்னு வைக்கிரே
சி இல்ல போனு காதுல இந்த மாரி வைக்கறல்ல இந்த ஆப்ல வேற போன் காதுல வ ஆப் கூட ஆக மாட்டேங்குது சென்சார்ல அப்டியே நிக்குது ஆ அது என்னன்னமோ எ காது வேலை செஞ்சு அது யாருக்கோ கால் போயி்டுது ஆ அதனாலதா
போன் வந்தா ஆஃப் பண்ணிட்டு பேசு
சரி கூறுங்கள் உங்களோட நாள் எப்படி போனது இன்று
இன்று நல்லாதா போச்சு
சூப்பர் எனக்கு நன்றாக போகவில்லை ஏனென்றால் எனக்கு தெரியவில்லை எனக் வந்து எதும் வேலை இல்லை வேலை இல்லன்னா எதுப்படியோ இருக்கு அப்ல்லாம் சொல்ல முடிலை ஆனா என்ன தெரல உண்மையா எப்டியோ இருக்குடி ரொம்ப நாளா கடுப்பாவே போகுது ஹாப்பி வரல நேத்து கொஞ்சோ நை நேத்து நைட்டு கொஞ்சோ ஹாப்பியா இருந்துச்சு கார்ல கீள்ள சுத்நோ அது அப்ரோ திரும்பி இதே மாரி தா ஆய்டிச்சு
ம்
ஆ
அது என்னன்னா உம் நம்முளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிய போகிற
இல்ல இல்ல இன்னு டென் செகண்ட் போணு
உம்
ம் பாத்துனே இருக்கே எப்ப முடியுன்னு செரி கூறங்கள் கூறங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பத் இருடி டென் மினிட்ஸ் டென் செகன்ட்ஸ் ஆவுனுடி
டென் மினிட்ஸ் இல்ல ஆயிட்சு உம் நன்றி